வணகம் தோழி கேக்குதா தோழி நல்லது தோழி நலமா இருக்க தோழி கண்டிப்பா தன்னை சாப்ட தோழி நீங்க நலமா இர்க்கீங்களா
ஆஹ் நலமா இருக்கோ தோழி எல்லா வேலயு முடிஞ்சிருச் தோழி
தோழி நல்லது தோழி நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலா
உம் குடும்பம் உணவு ம் என்ன வேணாலும் பேசலா தோழி நீங்களே சொல்லுங்க
ம்ம்ம்ம் எத பத்தி பேசலா குடும்பத்த பத்தி பேசலாமா உம் சரி ஓகே சொல்லுங்க உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்க
ஆஹ் நானு என்னோட ரெண்டு பசங்க மட்டும்தா தோழி ஆஹ் ஆமா ஆஹ் பெரிய பைய கொஞ்சோ மாற்றுத்திறனாளி சின்ன பையன் தா வேலைக்கு போய்ட்டு எங்கள பார்த்துட்டு இருக்காப்புல நாங்க மூணே இது தா இப்போதைக்கி
நல்லது தோழி நல்லது தோழி உம் சரி தோழி சரி தோழி சரி தோழி உம்
வேற எங்களுக்கெலா உம் சொல்லுங்க தோழி இல்ல எனக்கெலா வந்துட்டு அப்பேலேருந்து சின்ன புள்ளைல நம் நாங்க வந்து எங்க அம்மா அப்பா நாங்க ஒரு எட்டு பேரு இருந்தோம் தோழி ப பசங்க அதாவது ஆஹ் எங்க பெரிம்மா புள்ளைங்கனு ஒரு மூணு பேரு இருப்பாங்க மொத்தோ நாங்க எட்டு பேர் ஒரே வீட்டுகுள்ள தா இருந்தோ அப்ப எல்லாமே ஜாயிண்ட ஃபேமிலி மாரி எல்லா ஒண்ணா இருந்தப்ப எனக் அது ரொம்போ புடிச்சிருக்கும் நா அப்ப சின்ன புள்ளேல நெனப்பே எனக்கு போற வீட்ல ஒரு தாத்தா பாட்டியோ இல்ல வயசானவங்க யாராவது ஒர்த்தவங்க இருந்தாங்கனா நல்லாருக்கும் இப்ப எங்க அம்மாவே எங்க கூட இருந்திருந்தாலும் ஆ அவுங்க எங் எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லி தொட்டு
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா வீட்ல ஒரு பெரியவங்க இருக்குறது ரொம்ப நல்லதுல தோழி அவுங்கள மாரி யாருமே நம நம்மல வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியாது
முடியாது
அவுங்களோட அவுங்களோட அந்த ஆறுதலா இருக்கட்டும் அவுங்களோட அந்த கைட் இதா இதா இதாஇருக்கட்டும் அதெல்லாமே வந்து நம்மள வந்து என்ன சொல்றது எந்த எந்த சூழ்நிலைல நம்ம இருந்தாலுமே வந்து நம்மள வந்து இது பண்ணி மீத்தி கொண்டு வர்றது வந்து அவுங்களோட அன்பாவும் இருக்கும் அவுங்களோட அன்பா தான் இருக்கும்
உம் கண்டிப் கண்டிப்பா தோழி கண்டிப்பா நம்ம நெனைச்சது அப்டிதான் ஒருத்தவுங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க ஆ நம்ம பாத்திங்கன்னா ஒரு அ லீவ் விட்ருச்சு ஸ்கூல் வீட் லீவ் விட்டுருச்சுன்னா நம்ம ஒருத்தவுங்க விசேஷ ச வி ச த்துக்கு போவோ அங்க உள்ள ப பெரியவங்கல்லா பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து போறப்ப கைல காசெல்லா வெச்சு குடுப்பாங்க ப்ச் அது அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு நம்ம அப்பா அப்பா டெய்லி நமக்கு காசு குடுப்பாங்கதா அத காட்டிலூ அவுங்க குடுக்கறது அவ்ளோ பெரிய விஷய
ஆமா அது அது நம்ம அப்பா அம்மா கேட்டா கூட குடுக்கமாட் டோ எனக்குதான குடுத்தாங்க எனக்குதான வாங்கி சாப்பிட குடுத்தாங்க அப்டியெல்லா தர முடியாது அப்டின்னு நம்ம சொல்லுவோ ஓ சோ அந்த மாரி வந்து நானுமே வந்து வந்து நா க பள்ளி பருவத்துலல்லா வந்து தாத்தா வீட்டுக்கு போவே சித்தப்பா வீட்டுக்கு போவே ப்ச் லீவ் விட்டாங்கன்னா அம்மா அப்பாவல்லா எதிர்பார்க்கறதில்ல நானா போயிடறது நானு தம்பி நானு தங்கச்சி ரெண்டு பேரூ சேர்ந்து போயிருவோ போய் மாமா வீட்ல போயி நால் நாளு இங்கிட்டு தாத்தா வீட்ல அங்கிட்டு ஒரு ஊருக்கு போயி அங்க போய் ஒரு நாலு நாளு சித்தப்பா வீட்டுக்கு போனா அங்க போயி ஒரு ரெண்டு நாளு சோ அது அந்த அந்தப்பருவமே வந்து அவ்ளோ சந்தோஷமா இருக்கு இப்பெல்லா எ நம்ம பசங் ங்க நம்ள விட்டுட்டு போவே மாட்டிங்கிறாங்களே வேற எங்கயாவது இருன்னு சொன்னா கூட ஆஹா அதெல்லா முடியாது நீ இருக்கணு நீ இருந்தாதா நா இருப்ப இல்லன்னா இருக்க மாட்ட அப்படின்றாங்க நம்ம வந்து அப்டியெல்லா எதிர் பாக்கவே மாட்டோல்ல தோழி யார் கூப்பிட்டாலு போயிருவோம்ல தாத்தா கூப்ட்டாலு போயிருவோ மாமா கூப்பிட்டாலு போயிருவோ ஆச்சி கூப்பிட்டாலு போயிருவோ ஆனா இப்ப உள்ள பசங்க யாருமே அப்டி இருக்க இருக்க மாட்டேங்கிறாங்க நம்மளு சொல்றோ இருங்கடா எங்கள விட்டுட்டு ரெண்டு நாள் இருங்கடானா கேட்க மாட்டறேங்க ஆ அதெல்லா முடியாது நாங்க நீங்க வ நீங்க வந்தா நாங்க வர்ரோ இல்லைன்னா நாங்க வர்ல அப்படின்ற தைய
கண்டிப்பா தோழி கண்டிப்பா
காலந்தோழி நம்ம வந்து அந்த மாரி ஒரு நம்பிக்கையோடயூ அவங்களோட இதோடையூ அவுங்க கூடயே தைரியமா போயிட்டோ இப்ப உள்ள பசங்க யாரு அந்த மாரி தைரியமா இருக்க மாட்டேங்கிறாங்க அம்மா வேணு இல்ல அப்பா வேணு அந்த மாரி யாராவது ஒரு ஆள் வேணு அவுங்க இருந்தாதா இருப்போ அப்படினு ன்ற மாரி ரொம்ப நமக்குள்ளயே க்காங்க
ஆமாங் தோழி கண்டிப்பா நம்ளே வந்து ஆ சொல்லுவோ கல்யாண பண்ணிட்டு பேயிட்டாக்கா அவங்க வீட்லலா நெறைய பேர் இருப்பாங்க அப்புல்லா பெய் எப்டி பண்ண போறோமோ பாத்துக்க போறோமோ அப்டிலா நெறைய ஒரு மாரி எதிர்பார்ப்பு அந்த ஒரு இதோட நம்ம வருவோ ஆனா வந்ததுக்கப்புற கொண்டு போய் தனியா ஒரு குடித்தன வச்சுருவாங்க பாத்துக்கோங்க அது ஒரு சிலருக்கு பொருந்தும் சிஸ்டர் பொருந்து தோழி ஒரு ஒரு சிலருக்கு அது வந்து பொருந்தவே பொருந்தாது
சரிதா தோழி சரிதான் தோழி ஆனா வந்து எல்லாத்துலயுமே நிறை குறைகள் இருக்கு குல்ல நிறையுருக்கு குறையுருக்குல்ல கண்டிப்பா ஆமா அது ரெண்டயுமே வந்து நம்ம இது துக்கணும் அதுதா வந்து இதுல பெரிய இதாருக் கும் கூட இருந்தாலும் ச சந்தோஷ தா தனியா இருந்தாலு ஒரு விதமான நிறை
நிறைவு இருக்கும் இப்ப எங்க அக்காவோட பொண்ணுலா பாத்தீங்கனா எங்க கூட சித்திங்கன்னா நாங்க ஒரு ஒரு மூணு பேர்ருந்தோ எங்க ஆ அக் இன்னுர்த்தவங்க இருந்தாங்க பெரியம்மானு சொல்லிட்டு அவ பாப்பா ஒரே பொண்ணு தா ஆ எல் ஆ ஒருத்தவங்களுக் அல்ல ரெண்டு பேத்துக்கு மட்டுந்தா ரெண்டு பொண்ணு இருக்காங்க மத்தவங்க எல்லாருமே பசங்க தா அப்டின்போது அந்த பொண்ண கட்டி குடுத்தாச்சு செரி மாமியார் வீ்ட்ல போய் இரு ப்பாங்க சந்தோஷமாருப்பாங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க போவங்க நாங்க அவ்ளோ ஆசையோடு கெட்டி குடுத்தோ கடைசில பாத்தா மாப்ளைைக்கு வேற பக்கட்டு ஊர்ல வேல வந்துரு ச்சு அப்டின்றதுனால இப் பாப்பாவ மட்டு கூட்டிட்டு பெய் அவங்க தனியா வச்சுருக்குறாங்க இப்ப ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணிட்டு சித்தி நீங்களா இங்ருக்கீங்க நீங்களா அங்க இருக்கீங்க நா உங்களெல்லா ரொம்ப மிஸ் பண்ணன் இப்போ தம்பி வேற கைல இருக்கானா ஒரு வேலையுமே செய்ய முடியல இப் இப்ப நீங்களா பக்கத்துல இருந்தீங்கன்னா கைல எடுத்து வச்சுப்பீங்க நா ஒரு வேலைய பாத்துகிட்டு இருக் நீங்க தூங்க வெச்சுருவீங்க நீங்க பாத்துப்பீங்க இப்ப நானே எல்லா பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி அப்டியின்னும் போது உண்மையிலயே அது ஒரு வரு த்தமா இருக்குது
கண்டிப்பா தோழி அதுதா நமக்கு பெரிய இந்த மாரி சமயத்துலதா நம்ம பெரியவங் ரொம்ப எதிர் பாப்போ இந்த மாரி கொழந்தைய பாத்துக்கறதா இருக்கட்டு கொழந்தைக் இப்படி பண்ணு அப்டி பண்ணே சொல்றதா இருக்கட்டு அந்த மாரி சமயத்துலதா வந்து நம்ம ரொம்ப எதிர்பாப்போ பெரியவங்கல
ஆமா ஆமா தோழி ஒரு நல்லது கெட்டது ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு விசேஷத்துக்கு நம்ம போகணு அப்டின்னும் போது கூட அவுங்க சொல்லுவாங்க ஏன் நமக்கு வந்து இதெல்லா பண்ணியிருக்காங்கப்பா இதெல்லா நம்ப போய் செய்யணு ஆ இது வந்து நம்முலோட மொற இத வந்து நம்ம விட்டு கொடுக்காம பண்ணனு அப்டின் போது இதெல்லா நமக்கு எடுத் சொல்றதுக்கு அவுங்கெல்லா கண்டிப்பா இருக்
கண்டிப்பா தோழி இந்த பிள்ளைய போத்துக்கிறது இப்ப நீங்க சொன்ன ஒன்னேதா எனக்கு ஞாபகம் வருது நானு அப்டிதா நா பசங்களோடு அவுங்க வெளியூர் ல வேல பாத்தாங்கன்றதுனால நானு வெளியூர்ல தா இருந்தே அப்டின்ற பட்சத்துல அப்டிதா பசிக்க போ நமக்கு ஆனா பிள்ள அழுதுகிட்டு இருக்கோ நம்ளால சாப்பிட முடியாது பிள்ளைய தூங்க வெச்சுட்டு பசி எல்லா அதுக் அப்புறோ போய் சாப்புடுவோ சோ அதெல்லா யோசிக்கும் போது
உண்மைலயே அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப நம்ம நாலு பேத்து கூட இல்லையே அப்டின் சொல்லிட்டு அ ஒரு மாரி வருவாங்க ஊருக்கு வருவாங்க எப்பயாது ஏதாவது நிகழ்ச்சி ல ஏதாவது ஆஹ அத்தா அது
ஆமா எப்பயாவது இதுக்கு மட்டும்தா பாப்போ பாக்குற மாரி இருக்கும்
வருவாங்க ஒரு வாரோ அதையு டைம் போட்டு டைம் டேபுள் படி தா இந்த வாரோ நாங்க ட்ரெயின் எடுத்து வரோம்னா அடுத்த வாரோ ஞாயிற்றுக்கிழம திருப்பி ட்ரெயின்ல போயிறணு
ஆமா அந்த மாரி வந்து திட்டமிட்டுதான் வருவாங்க அதுவும் வந்தா நம்ம வீட்டு்ல மட்டும் இருக்க மாட்டாங்க வந்தா இங்க சொந் இங்க இருக்க எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போயிருவாங்க ங அப்டிங்குற பச்சதுல ஆமா அதுதான் பெரிய எதிர்பாப்பாங்கனு சொல்லிட்டு எப்பையுமே அம்மா வந்து அம்மா வேற ஊர்ல நான் வேற ஊர்ல இருக்கேன் இப்ப அம்மா எங்க வீட்டுக்கு வராங்கன்னா இங்க உள்ள தாத்தா வீட்டுக்கு இங்க உள்ள ஆச்சி வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் தனித்தனியா போகணும் போகலன்னா அவுங்க எல்லாரும் கோச்சுக்குவாங்க உன் மக உன் மக வீட்டுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்ட அப்பிடின்னு அதுனாலயே எங்க அம்மா வரமாட்டாங்க ஐயயோ வந்தா எல்லார் வீட்டுக்கு மூணு நான் வரலப்பா அப்டின்றுவான்றாங்க சோ.
ஆமா ஆ உம் ச் ஆமா நம்பதான் நம்பதான் எல்லா ஒரு வேலையுமே திட்டமிட்டு தான செஞ்சுட்டு இருக் இருக்கோ அதனால இதையுமே இப்போ திட்டம் போட்டு செய்கிற மாரி வந்துருச்சு. காலேல ஆனா இது பண்ணணும் மதியானம் ஆனா இத பண்ணனும் அப்டின்ற எல்லாமே நம்ம வந்து
எல்லாமே திட்டமிடல்ல போயிருச்சு அது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும் ஒரு வித ல ஐயோ எப்பபாத்தாலும் இதே பண்ணிட்டு ட்ருக்கோமே அப்டின்ற ஒரு எரிச்சலையும் குடுக்குது ஒரு விதத்தில அது நல்லா இருக்காங்க நமக்கு அந்த அந்த டைம்ல எல்லாம் வேலை முடிஞ்சு சது அந்த விதத்தில அது சந்தோஷமா இருந்தாலும் ஒரு விதத்துல ம்ச் எப்ப பாத்தாலும் இதே பண்ணிட்டு க்கோமே இப்டியேதான் ரொட்டீனா ஒரே வேலையா போயிட்டே இருக்கே அப்டின்ற ஒரு எரிச்சலும் இருக்கு. அதனால அது பாதி இது பாதி அப்டிதான் இருக்கு.
ஆஹ் இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துரு டாலு அஹ் இல்ல அக்கம்பக்க ல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு ட்டாலோ பாத்தீங்கன்னா நம்மளோட சொந்தபந்தத்தில வந்து விட் விட்டு குடுக்க மாட் டாங்க உடனே வந்து நிப்பாங்க ஏன் பொண்ண பத்தி எங்களோட அந்த மாரி எங்களுக்கெல்லாம் தெரியும். ம்ச் அது அந்த இடத்துலயே நமக்கு வந்து சொந்தோ அப்டின்னு வரும்போது நம்ம குடும்பத்த விட்டு குடுக்காம நம்ம பண்ணுவோம் அது ஏன்னா வுன்னொருத்தவங்க வந்து அது மூணாவது மனுசங் சரு அவுங்க இன்னைக்கு பேசிட்டு அவுங்க போய்டுவாங்க ஆனா இவுங்க வந்து நம்ம கூட காலம் முழுக்க க இருக்காங்க அப்டின்னும்போது நம்மளும் அத வந்து ஒரு பெருசு படுத்தாம அது ஓக்கே இன்னைக்கு இது நடந்துரு சி நாளைக்கு இது நடக்காம நம்ம பாத்துக்கறது நம்ளோட கட
கண்டிப்பா குடும்பத்துல வந்து வி ட்டு கொடுத்து போனும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவுங்க அவுங்க பெரியாலு நம்ம பெரி ரியாளு அப்படின்ற மாதி நீ இப்படி பேசுறியா சரி ஓகே நான் பொறுமையா இருக்கேன் சரி ஓகே பரவாயில்ல நீ இப்ப இந்த டைம் ஏதோ கோத்துல இப்படி பேசிட்ட பரவாயில்ல அது எதோ மனசுல வச்சுக்காம திரும்ப அவுங்ககிட்டா அதே அன்போ டையும் அதே இதோடயையும் பாசத்தோடயும் இருந்தோம்னா அவுங்களும் புரிஞ்சு வந்துருவாங்க சரி ஓ ஓகே நம்ம என்ன சொன்னாலும் நமன்னைக்கு அப்படி பேசிட்டோம் கள் டதுலயும் நம்ம கூட இருக்கா அப்படின்னு மாதிரி ஆயிரும் சோ நம குடும்த்துலவ்ளவு எவ்ளவு பொறுமையாவு விட்டுக் குடுத்தும் போறோமோ அந்த அளவுக்கு அந்த ஒறவு வந்து கடசி வரைக்குமே நெலச்சிருக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதனாலதா குடும்பத்துக்குள்ள நம்ம எந்த ஒரு பாகுபாடு துமே நம்ம பாக்கவே கூடாது மத்தவங்கள்ட்ட எப் அப்டி ஆனா நம்ம குடும்பத்த பொறுத்தவரையு நம்ப நம்பளு விட்டுக் குடுக்காம ஆஹ் உறவுகள் எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கு நம்ம ஒரு பாலமாக தா இருக்கும்.
கண்டிப்பா கண்டிப்பா அதும் போல வந்து இத எதுவு சொல்றது ச செய்றதெல்லாமே வந்து சொல்லிட்டு செஞ்சோம்னா அவங்களு கொஞ்சொ அவங்களு இப்டி பண்ணு அப்டி பண்ணுன் நமக்கு இத் சொல்ற விதமா இருக்கட்டு இது பண்றதா இருக்கட்டு நம்ம அத வந்து கரெக்ட்டா இன்னு நேத்தியா நம்ம செய்வோ அதுனால வந்து எல்லாத்தைமே நானுமே இப்போ வரைக் எல்லாத்தையும் எல்லாமே அம்மாட்ட கேட்டுதா செய்வேன் அம்மாட்ட சொல்லிடுவேன் என்ன பண்ணாலும் அம்மா தங்கச்சிட்டா சொல்லிடுவேன் சோ அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லிட்டு பண்ணும் போது நமக்கு ஒரு திருப்தியா இருக்கும் சரி நம்ம அம்மாட்ட சொல்லிட்டோம் அம்மா சரினு சொல்லிட்டாங்க சரி அப்ப நமக்கு நல்லா கிடைக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாரி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் நம்ம பண்ற விஷ்யொ சரிதா போல அப்டின்ற மாரி நமக்கு ஒரு நம்பிக்க இருக்கு
தோழி கண்டிப்பா கண்டிப்பா அது நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்ளா அக்கா தங்கச்சி அப்டிங்கிறது ஆ அக்கா தங்கச்சி அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ரெட்ட ஜட நம்ம ஸ்கூலுக்கு. போவே அம்மா பின்னி விடுவாங்க நீங்க என்ன அவங்களுக் மொத பின்றீங்க எனக்கு மொத பின்னுங்கணுவோம் டிரஸ் எடுத்தாலும் என் என்ன நீங்க அவளுக் கு அப்டி எடுத்ருக்கீங்க எனக்கு அப்டி ஆனா இப்ப நம்ம கல்யாணம் பண்ணி பொய்ட்டோ இப்ப நம்மளே அந்த இடத்துல என்ன பண்ணுவோனா தங்கச்சிக்கு இது மாதிரி நல்ல தா செஞ்சு
ஆஹ் அப்டின்ற மாரி கண்டிப்பா அந்த இது வந்துரு அந்த புரிதல் வந்த்ரு நம்ம இப்ப எங்க போனாலுமே நம்ம தங்கச்சிக்கி நம்ம பிள்ளைளுக்கு எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி தங்கச்சிக்காக இருக்கட்டும் தங்கச்சி பிள்ளைக்கா இருக்கட்டும் நம்ம அப்படி அவ நம்ம பிள்ளைங்க எப்டி பாக்குறோமோ அதே மாதிரி பார்த்த அவங்களுக்கு நம்ம செய்வோம் இபையும்மே ஒரு சின்ன கிளிப் ப்பு வாங்குனாலு ஏ தங்கச்சிக்கு சேத் வாங்குவ சோ அந்த மாதிரி இருக்கிறதுல்லாம் வந்து இப்பயுமே அதை எல்லாமே மாறி இருக் க்கு முன்னாடில்லா அந்த சண்ட போட்டது இதெல்லாமே வந் து இப்ப வந்து அது எப்டி வ எல்லாமே வேற விதமா மாறிருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதெல்லா மறக்கவே முடியா சின்னப் புள்ளைல ஒரு ரப்பர் பேண்டுக்கு நம்ம சண்ட போட் ஆனா இன்னக்கி இப்பயு நம்ப க்ளிப் உயக்ஸ் வாங்கி கொடுக்கற அளவுக்கு நமக்கு அப்ப அது வந்து குடும்பத்தோட ஒரு இது தான இனை
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம குடும்பத்த அவ்ள முக்கியமா நினைக்கிறதுனால தான் நம்மளால இவ்ளோ இதா இரு க்க முடியுது உள்ள புரிதல உடையும் இதே அன்போடையும் அ க்கறையோடையும் பாசத்தோடையும் நம்மளால இரு க்க முடியுது எப்பெம்மே உறவுகள் ரொம்ப அவசியம் தோழி உறவுகள் இல்லாம இருக்கவே முடியாது நல்லது தோழி நல்லது நம்ம நேரம் முடிந்தது இன்னொரு அழைப்புல கண்டிப்பா பேசலாம் ரொம்ப நன்றி தோழி நன்றி தோழி எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தோழி